என்ன பன்
நா சும்மாதா இருக்கே நீங்க
ம் நானு வெட்டியாதா உக்காந்துட்ருக்கே ம் எங்கயாது ஷாப்பிங் போலாமா
ஆ இப்ப இப்போ முடியாது நாளைக்கி போலாமா
நாளிக்கா அப்ப செரி ஓகே ஒரு ஆன்லைன் ஷ் ஷாப்பிங்கா அது கொஞ்ச பாக்கலா ம் அ இது எப்டி இருக்குன்னு சொல்லிட் டேஷ் ம் ஏதோ பண்ணிருக்கியா ஆன்லைன் அது அத ஷாப் பண்ணிருக்கியா ஆன்லைன்ல
ஆ நெறைய பண்ணிருக் க்கே நெறைய இத எப்டி சொல்றது ஏந்தா இந்த மாரி பண்ணோன்னு யோசிச்சிருக்கே அந்த மாதரி உங்களுக்கு ஏதாவது நடந் இருக்கா
ன்ட்டாதா பண்ணியிருக்கே நானு ம் ரொம்ப நெறையால்ல பண்ணது கெடையாது ரீசண்டா வந்து பண்ணது எல்லாமே கொஞ்ச ஓகேவா வந்திருக்கு எனக்கு அவ்ளோவா பெரிய நம்பிக் க்க எல்லா இல்ல ஆ ஏன்னா நா என்னோட ஏன் என் ப்ரெண்ட்ஸ் எல்லா கூட சொல்லுவாங் ம்மா நீ என்ன - என்ன பாத்தாலுமே தொட்டு பாத்து வாங்குற மெட்டீரியல் நல்லா இருக்கா இல்லையா அப்டின்னு சொல்ட்டு ஆ உனக்கெல்லா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் செட் பே ஆவாது அப்டின்னு சொல்லி ட்டே அந்த மாதிரி எனக்கு அப்டியே பழகிருச்சு
நா வந்து ஆன்லைன்லதா அதிகோ வாங்குவே எப்டின்னா ஃபஸ்ட் - ஃபஸ்ட்டுனு பாத்தீங்கன்னா எனக்கு நா எப்டி ஆ ஆன்லைன் ஆப் எதுன்னு பாத்தீங்கன்னா நெறைய ஆப் நல்லாதா இருக்கு ஒரு சில ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்ல தரன்னு சொல்லி ரொம்ப மட்டமான ஆ துணிகள பின்ன ஏதோ பொருள் எல்லாம் குடுக்குறாங்க நா அப்டிதா வந்து இதுல ஏ-ஏ இதுல இன்டர்நெட்ல ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஆடர் போட்டே அது வந்து எப்டின்னா அது ஒரு த்து வீட்டுக்கு தே வீட்டுக்கு யூஸ் பண்ற திங்க்ஸ்னு வச்சுக்கோங்களே
ஆ
ஒரு மாரி ஆ மெட்டல்லதா க்கு வற மாரி போட்ருந்தாங்க மெட்டல் ஆனா வந்துது பிளாஸ்டிக்ல வந்திருந்துது ஆ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது எதுன்னு சொன்னீங்கன்னா ஒருக் பேருதா அது ஒரு மாதிரி ஓ இரும்பும் இல்ல பிளாஸ்டிக்கும் இல்ல ஒரு மாரி வித்தியாசமான ஒரு பொருள்லா வந்துருச்சு அத்திரு ரிட்டர்ன் பண்லான்னு பாத்தா ரிட்டர்ன் பண்ற பண்ணவு முடியாது பண்ணவு முடில ஆ அந்த அமௌண்ட் வேஸ்ட்டா போயிடுச்சு இன்னு அந்த பாத்ரோ வந்து இன்னு மேலயே கெடக்கு அத பாக்குறப்பல்லா எனக்கு கோவோ வரு அப்யே அவங்க கிட்ட அவங்களோட கமெண்ட்லலா போயி பிள்ளி இந்த மாரி ஏன் இப்டி பொய்யான பொருள்லா சொல்றீங்க இந்த மாரி பாருங்க அமௌண்ட்டே போச்சுன்னு சொல்லியு ஏன் கமெண்ட்லா டெலிட்லா பண்ணிருக்காங்க அந்த மாரி நெறைய நடந்திருக்கு
ஓ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஆ இந்த அ கம்ப்ளி எல்லா போடுவாங்க இல்லையா உள் ஒரு அ பெரிய பேக் மாதிரி அது வாங்கியிருந்தே அது வந்து ஃபஸ்ட்டு டைம் ஷாப்பிங்ன்னு சொல்றதுனால ஆ ஆன்லைன்ல இது ன்றது நால அது கம்மியா அமௌண்ட்டுக்கு பண்ணி குடுத்திருந்தாங்க சரி அது வாங்கி பாத்தா இப்போ ஒரு பத்து நாள்- பத்து நாள் ஒரு- ஒரு மாசம் இருக்குன்னு நெனைக்கிறே ஒரு மாசம் கூட ஆகல அந்த பிளாஸ் த்திக்கி எல்லா வந்து பிஞ்சு போய் வந்திருக்கு வெளிய ஐயோ செரி இது வேஸ்ட் ஆயிருச்சே சரி அது எடுக்க வேண்டா அது கம்மி காசு குடுத்ததுனால அது எப்டியு வேஸ்ட்டா போயிரும் போல அதையு கொஞ்ச பாதுகாக்கலான்னு சொல்லி ஆ அங்க இருக்கிற அந்த ஆ கம்பிளி அதெல்லா இந்த ஆ பெட்டுக்கு போடுற அந்த கவர் எல்லாத்தையு போட்டு எடு க்க வேண்டான்னு சொல்லி பா ரொம்ப இந்த பெஃஸ்டிவல் அப்போ அப்ப எடுக்கலாம்னு சொல்லி அதெல்லா போட்டு வச்சது இப்ப முந்தா நேத்து அத பாத் தா அதுல ஒண்ணு கிழிஞ்சிருக்கு ஐயோ இதையோ பொத்தி- பொத்தி பாக்கலாம்னு பாத்தா த அதுவும் வேஸ்ட்டா போயிருச்சுன்னு பாத்த அப்புறோ பாத் தா பே பண்ணி ஃபர்ஸ்ட்டே வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு தா வாங்குனே நானு அப்புறோ என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னானா ம் ஆஃபர் வரப்பல்லா வந்து எனக்கு அனுப்பிருவான் ஒன் டே ஆஃபர் வரப்பல்லா வந்து எனக்கு அனுப்பிதருவான் ஆனா இது வரைக்கோ நா பண்ணதே இல்ல இப்பதா ரீசண்டா வந்து என்னன்னா மூணு நாளு வாங்கிட்டே நானு ஆஃபர் வரபெல்லாம் பண்ணி நானே வந்து செரி சேலரி வந்தது னால ஹ ஃபர்ஸ்ட்டு அத ஆர்டரு பண்ணிடலானு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேன் நானு அது வாங்குனதுக்கு அப்ரோ வேற என்ன வாங்குன்னேன்னா பையனுக்கு ஹ இந்த அ பேட்மிண்டன் ஆ பால்லு அப் அந்த காக்கு பேட்டு வாங்குனேனா அது வந்து அவ எங் வெளையாண்ட சும்மாதா அத வாங்கி முன்னாடியே பே பண்ணிட்டு வாங்கிட்ட நானு
ம் ம் அதா அந்த ப்ரீபெய்ட் தா வாங்குனாலுமே கொஞ்சோ கஷ்டம் தா ஆ ஒரு சில இதுல யூடியூப்லலா ஆட் வரும் பாத்திருக்கீங்ளா அதுல பாத்து என் அப்பா என்ன பண்ணாங்க யூடூப்ல ஆட் வரும் இப்ப இந்த மாரி வந்து மூணுஸ் வந்து இல்லைங் அதாவது ஹ அப் ஆயிர்ரூபா தா அப்டின்னு சொல்லி வந்துது அத பார்த்து ஒரு டைம் ஆ ஆர்டர் போட்டாங்கனா இப் இப்ப எங்க போயி அந்த ஆர்டரு பாக்குறதுனே தெரில அண்ட் ப் பேக்க-பேக்காயிடுச்சா எங்க வந்துட்ருக்கு எதுமே க்கமுள்ள அப்பறமா வந்திருந்தது எங்களுக்கு ஒரு ஒன் வீக் சே டெலிவெரி கொண்டுது கால் வந்து போய் வாங்கி பாத்தா பழைய சேரி எத் இது யூஸ் பண்ண சாரி மூணு சாரி அனுப்பி உட்ருக்காங்க அத எப்டி ரிட்டர்ன் பண்றது எப்டி கம்ப்ளைண் பண்றதுன்னு கூட தெர்ல அந்த மாரி யூடியூப்லல்லா இப்பல்லா வந்து நெறைய ஸ்கேம் அதா ஆட் மாரி வருத் தே அதெல்லாமே- அதெல்லாமே ரொம் இப்ப ஏமாத்துற மாரியேருக்கு
இன்னைக்கி நானு யூடியூப்ல ஒரு சேனல் பாத்திருந்தே ஆனா வந்து அவங்களோட சாரீஸ் இதெல்லா ரொம்பவே நல்லாருக்கு
ம் நா சேனல் சொல்லங்க எப்டின்னா இப்ப நீங்க யூடியூப்க்குள்ள போனது ஆட் மாரி வரு என்ன வெப்சைட்னே தெரியாது போ ஆட் ஆட் டச் பண்ணுனன்னா ஒரு வெப்சைட் க்குல போகுது அது என்ன வெப்சைட்னு தெரில நம்ம அது ஆட் பிளே பண்ணதுக்கப்புறம் அந்த வெப் சிற்குள்ளயே போமுடியாது அடுத் அந்த மாரி ஆயிடு
ஓ அது இதுவரைக்கு பண்ணதில்ல ஆனா நானு அந் ந்த ஆ பொட்டீக்லல்ல அவங்க எல்லா ஆட் போடுவாங்க இல்லையா அதெல்லா அந்த வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்ளா அதெல்லா பாத்திருந்தே நானு அதுல ஒரு ரெண்டு பேத்தோடது ரொம்ப புடிச்சிருந்துச்சு ஆனா வந்து வர்ற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஆ புடிக்கல நல்லா இல்ல ஒரு மாதிரி இருக்கு அப்படின் சொன்னதுமே எனக்கு நம்பிக்கையே வரல அதுல போடுறதுக்கு அதனால இப்ப மொத் மொத்தமே வந்து நான் எவ்ளோ ஆர்டர் பண்ணிருக்கேன்னா நாலு செட்டுதா ஆர்டரே பண்ணிருக்கே இவ்ளோ நாள்ல இவ்ளோ வருஷத் த்துல நாலு செட்டு மட்டு்ந்தான் ஆர்டர் பண்ணிருக்கே அது நா சொன்ன மாதிரி அந்த பேட்டு தம்பிக்கு வாங்குனது அப்றோ அந்த பேகு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ப பண்ணியிருந்தே அவ்ளவுதா உம் வேற எதுமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தில்ல ஆனா இந்த டிரெஸ்ஸெல்லா எடுக்குறதுக் க்கு எனக்கு பிடிக்கறதே இல்ல என்னனா எப்டியோ தொட்டு பாத்து அந்த மெட்டீரியல் எப்டி இருக்கு அப்டின்னு பாத்துதா வாங்கறே
ம் ம் நானுமே இப்ப ட்ரெஸ் எல்லா வந்து ஆர்டர் போட்டேன் போட்டு ஆ ஒரு ஸ் இல்ல இன் இப்ப என்னன்னா ஆன்லைன் பொறுத்த வரைக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு அமௌண்ட் கம்மியான நா வாங்குறது வந்து நல்லா இருக்கு ருக்கறதில்ல எப்பவுமே இப்ப வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெட்க்கு கீழ நம்ம புராடக்ட் வாங்கி ஆ டிரெஸ்ஸஸ் சொல்ற மெய்னா வாங்குறது வந்து கம்மியா இருக்குறது இல்ல நல்லாருக்குறது இல்ல, கொஞ்சோ அதிகமா ஒரு சிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ஹண்ட்ரட் போயிட்டோம்னா நல்ல குவாலிட்டியாதா குடுக்குறாங்க நல்லா இல்லாத ஆப்லயு நான் சொன்னே இல்லைங் இல்ல ஒரு ஆப்புல நல்லா இருக்குரது இல்ல அப்டின்னு அந்த ஆப்லயுமே இப்ப வந்து கொஞ்ச ரேட் அதிகமா போயிட்டா நல்லாருக் ப்ராடக்ட் எல்லாமே அந்த மாரிதா இன்னு நா ஆன்லைன் ஆர்டர் பண்ணது இல்ல எனக்கு பிடிக்காம வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆ ஃபோட்டோ ஃபிரேம் ஒண்ணு ஆர்டர் போட்டருந்தே ஃபிரேம் மட்டு ஆர்டர் போட்ருந்தப்போ அதுல வந்து ஆ அத் அ வுட் ஃபுல்லா பேக் சைட் ஃபுல்லாவே வுட்டு முன்னாடி வந்து ஒரு லேமனேட் பண்ணி இருக்குன்னு சொல்லிருந்தாங்க நா வாங்கிப் பாத்தா அதுவு வுட் இல்ல புல்லாவே பிளாஸ்டிக்கு அது கிட்டதட்ட வந்து நைன் ஹண்ட்ரட்க்கு வாங்குனே அது ரிட்டன் பண்லான்னு ஆப்ஸ் ரிட்டன் இருந்தா ரிட்டன் நாட் அவைலபிள் அப்டின்னு வருது து ஆனா ரிட் ஆ நைன் டென் டேஸ் ரிட்டர்ன்னு வருது ப்ராடக்ட் வாங்குனதுக்கு அப்றோ ரிட்டன் பண்ண முடியாது வந்துடுச்சு இப்ப என்னன்னா நம்ம ஃபோட்டோ போட் ட்டு ரிட்டன் பண்ணி அவங்க என்ன பண்ணப் போறாங்கன்னு சொல்லி அதனாலயே சேரி போ அப்டின்னு சொல்லி விட் ட்ருக்கேன் அந்த மாரி எல்லா இது மாரி இப்ப நடக்குது நெறையா இது இன்ஸ்டாகிராம்லயு பாத்துருக்கீங்களா நீங்க நெறைய ஸ்கேம் நடக்குது டிரெஷ்கு டிரெஸ் விஷயத்துல
ஓ என்ன என்னமோ அது டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் அஹ் அத வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறதாவே இல்ல எதுவுமே பாக்குறதுல்ல அதுல சரி தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னு சொல்லி அத இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அவ்ளோதான் வேற ஒண்ணுமே பண்றத்
ஸ்டால வந்து நெறைய எப்டின்னா கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சற்றாங்க ஏன்னா அவங்க ப்ப இப்ப வந்து பாலோவர்ஸ்லாம் வந்து ட்வெண்டி கே ஹ நம்ம-நம்ம என்ன ஒரு டென் கேக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருந்தாலே நம்ம நம்பிடுவோ இந்த மாரி வந்து ஆஹ் உண்மதான் போல அப்டின் சொல்லி நம்ம பே பண்ணதுக்கப்புறம் அதுலருந்து ரிப்ளை வரது கெடையாது கமெண்ட் பாத்தா கமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க எனுக்கு தெரிஞ்சு இந்த மாரி கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா அத நம்பக்க கூடாது அப்டின் சொல்லி நான் ஒன்னு நெனைச்சு வச்சிருக்கேன் அந்த மாரி ஆனா கமெண்ட் ஆ ஆன் பண்ணவங்க
உம் ஆஹ்ஹா ஆனா எனக்கு ஷாப்பிங் பண்ண -ரொம்பப் புடிக்கும் புடிக்கும் ஆனா அந்த அது குவாலிட் டியா வந்தா ஒரு -ஒரு ஆப் மேல இப்போ ரொம்ப நம்பிக்க ஆய்ருச்சு குவாலிட்டியா வரும் அப்படின்ன நா நெறைய ஆர்டர் பண்ணுவ பண்ணுவ அத ட்ராக் ட்ராக்கும் பண்ணுவே இப்போ ஆட்ரு பண்ணதுலயே வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் என்னன்னா அது எப்போ வரும் எப்ப வந்து வாங்லாம் அப்டின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மென்ட் எனக்கு ம் அதனால அஹ் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஆசையா இருக்கும் எனக்கு அது எப்ப வரும் எப்ப நா அடுத்து ஆட்ர் பண்லாம் ஆனா அந்த நல்ல கரெக்ட்டா ஒரு நம்பிக்கையான ஒரு ஆப்பா இருந்தா பண்ணுவேன் நானு எனக்கு அந்த நம்பிக்க இல்லாதனால மேக்சிமம் பண்ணதில்ல இப்போ கொஞ்ச நாள நான் ஸ்டார்ட் பண்ணிட் ட்ட சரி இது ட்ரெஸ் அந்த மாதிரி இல்லனாலும் வேற எதாவது நம்ம
என்னன்னு உங்களுக்கு ஒரு இது என்னன்னா நீங்க ஒரு வேல இன்ஸ்டாக்ராம் அந்த மாரி யூடியூப் அந்த மாரி எதாவது பாத்து பண்றீங்கன்னா கமெண்ட்ஸ் ம் மெய்னா கேக் பாருங்க ஏனா வாங்குனவங்க நெறைய பேரு வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க நம்பளமா வேணாமன்னு சொல்லி இந்த கமெண்ட பாத்தே நம்ம தெரிஞ்சிக்கலா
ம்
ஆ
ம் இதெல்லாமே நம்பிக்கையானதா தா இருக்கும்னு சொல்லி சொ சொன்னாங்க கேள்விப்பட்
ஒரு சிலதுயிருக்கோங்க நெறைய வந்து இப்போ இதுதா ஃபேக்கு தான் இப்போ வந்து இன்னோன்னு என்னன்னா நா வந்து போன் எடுத்தாவே நா போய் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்குள்ள போயிடுவே அதேதா எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கே எனக்கு இந்த ஷாப்பிங் பண்றது ரொம்ப புடிக்கோ ஆனா இப்போ ஒரு ஆப்ல நா ஒர்க் பத்து இருவது ப்ராடக்ட் போட்டன்னு வச்சிக்கீங்களே மொத்தமாவே போட்டது என்ன ஆயிடுச்சுன்னா கூட்டு போய் பார்த்தா எல்லாமே வந்து நல்லாவே வரல எனக்கு இது டெலிவரி வந்தப்போ அப்பதா ஒரு மாரி ஆடுச்சு ஸ் செரி இனிமேல் நேர்ல தா போய் வாங்கனும் போல அப்டின்னு சொல்லி அதுக்கப்புறமா தா வந்து இன்னொரு ஆப் கண்டுபிடிச்சு அதுல எல்லாமே க்வாலிட்டியா வருது நறையா
ம் செரி-செரி இது இதுக்கப்புறோ ட்ரை பண்ணநோன்னு நினைக்கிற ஏதாவது ஆர்டரு பண்ணியத்
ம் நீங்க நேர்ல அதா நீங்க நேர்ல வாங்குறதவிட நீங்க ஆன்லைன்ல வாங்குறப்போ உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சோ கம்மியாயிருக்கோ அதுக்குதா நம்ம ஆன்லைன்ன அதிகமா ப்ரிபர் கலெக்க்ஷன்ஸ்யும் நெறையா இருக்கு ஆன்லைன் போனீங்கனா
எல்லாத்தையும் வாங்க எது நல்லாருக்குன் பாத்துட்டு நீங்களே எனுக்கு அனுப்புங்க எந்த வெப்சைட் நல்லாருக்குன்னு சொல்லிட்டு எனுக்கு அனுப்புங்க நா பாத்துட்டுவேணா ட்ரை பண்ற அடுத்தது என்ன ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிடு நா ரொம்ப ஆசையா இருக்கே அதெல்லா ஆர்டர் பண்றதுக்கு வாங்குறதுக்கு செரி செரி பாக்கலா நீங்க எனுக்கு அனுப்புங்க செரிங்களா செரி செரி ஓகே ஓகே ஓகே பாய் ஆ